சேரி
என்ன பண்ணீங்க நல்ல தூக்கம் போல ஆளு?
ஆமா நல்லா தூங்கிட்டே ஒரே தல வலி தல காதெல்லா பயங்கரமா வலிக்குது
ஐயயே
இது சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல
ஆ டாக்டருகிட்ட காமிச் சீங்களா காமிக்கலயா?
என்னது?
டாக்ட்ருகிட்ட காமிச்சீங்களா இல்லையா?
இதுக்கல்லா டாக்ட்ருகிட்ட எல்லா போகல ஆ ம்
ஒரு தடவ டாக்டர்கிட்ட செக் பண்ணி பாக்கலா இல்ல?
ப்போ ஏற்கனவே முதுகுக்கு காம்ச்சு ரொம்ப செலவாயிரு ச்சு
ஆ
க்கு வேற காமிக்கணு. அவிங்க என்ன சொல்வாய்ங்க ஃபோன பேசாதீங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க அப்டின்னு சொல்லுவாய்ங்க
அது செட் ஆகாது இல்ல
ஆமா
ஆ
செரி பாப்போ
செரி செரி
தம்பி வந்துட்டானா? தம்பிய கூட்டிட்டு வன்ட்டியா?
ஆ தம்பிய கூட்டிட்டு வன்டே பாப்பாவுக்கு நாலு மணிக்குதே
ம்
அவ வன்ட்டே வந்து சாப் ட்டுக்கிட்ருந்தா இன்னக்கிதா அழுகாம வந்தா
ம் பரவால்ல அது கொஞ்ச கொஞ்சமா அப்டியே பழகிரு
ஆமா அதுதா நானுஞ் சொன்னே
ம்
பரவால்ல ஸ்நாக்ஸ் எல்லா சாப்ட்டு வந்துர்றா குடுத்து உட்டத
சாப்பட்றானா? ஸ்டார்ட்டிங்ல அவனு அவனுக்கு புடிச்சதா குடுத்து விடு போக போக ஆ அவ எதல்லா சத்தானது வேணான்னு சொல்வானோ அதெல்லா குடுத்து விடு கொஞ்ச நாள் கழிச்சு
சேரி சேரி சேரி சேரி சே
து ஸ்கூல்ல ஏதாவது இது பண்ணாங்கன்னா அது பயந்துட்டு பிள்ளைங்களோட சேந்து சாப்ட்ருங்க அதனால அந்த புது ஐட்டத்த எல்லாம் பழக்குறது ஸ்கூலுக்கு குடுத்து விட்டே நீ பழக்கிறலா
சேரி சேரி
ம்
ம் தேவுக்கு எத் தம்பிக்கு எத்தன மணிக்கு விடுவாங்க?
அவனுக்கு மூன்ற மணி ஆகு மூன்றைக்குதா உடுவாங்க
வந்ததே அபாகஸ் கிளாஸ் போவானோ?
ஆமா அவ வந்தது ஆ அபாக்கஸ் ஹோம் ஒர்க் இருந்தா அத எழுத சொல்லுவே இல்லைன்னா கை கால் மூஞ் சிய கழுவி ட்டு வான்னு சொல்லிட்டு ஏதாவது பால் ஏதாவது ஆத்தி குடுத்துட்டு அபாகஸ் ல கொண்டு போய் விட்ருவே விட்டுட்டு ஒன் அவர் கிளாஸு ஒன் அவர் முடிஞ்சது ம் ஆறு மணி க்லா வந்துருவா அஞ்சு டு ஆறு கிளாஸு ஆறு மணிக்கு வந்தது ஸ்கூல் ஹோம் ஒர்க் பண்ணுவா ஸ்கூல் ஹோம் ஒர்க் கு முடிச்சுட்டு அதுக்கப்புறோ எங்கிட்டாவது வெளில கெளம்ப வேண்டியதா வெளில போறதுனா வெளில போவோ இல்லாட்டி எங்க அம்மா வீட்டுக்கு போவோ இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா டி வி ய போட்டு பாத்துட்டு இருப்பா
சேரி சேரி சேரி சேரி
சின்னவ என்னன்னா மத்தியான சாப்பாடு சாப்படல தூங்கிட்ருக்கா
ஐயயோ
இன்னு எந்திரிக்கல அவன தூங்க வச் சிட்டு நானு தூங்கி எந்துரிச்சிட்டே
இது தூங்க போடுறே வரவே மாட்டேங்குது தூங்க
ஆ அதுக வராதுக எப்பவு இப்ப தூங்க போட்டயினா அப்புறோ நைட் எப்படி தூங்குவா?
அதல்லா தூங்கிருவா ஏற்கனவே அந்த டயத்துக்கு தூங்கிருக்கான்ல அதனால தூங்கிருவா
அப்டியா செரி செரி அ தூங்க வச்சு பழகிரு காலைல வெள்ளன்னு எந்திருச்சு இப்டியே பழ கினா ரெகுலரா வந்திரும் ஆனா என்ன ஆகும் தெரியுமா சனி ஞாயிறுல வந்து அது ஐ தோ
அது வேணா உள்ளதுதா
ம் சொல்லி விட்டுருவோமா அதுல ஸ்ட்ரக் ஆயிரும்
ஆனா நீங்க சொன்னா மாரி சனி ஞாயிறுமே எழு ப்பிவிட்டு பழகிடனும் மா
அதான் வேறது நம்ம தூங்க முடியாது அதான் பிர ச்சனை டெய்லி எழுப்புறோமா ஸ்கூலுக்கு போகயில எந்திரா எந்திரா எந் திரானு எழுப் பானும் அதே லீவ் அன்னைக்கு சனி ஞாயிறு நம்ம தூங்கலாம்னு பாத்தோம்னா அன்னைக்கு இதுக எழு ப்புங்க எந்திரிமா எந்திரிமானு
அது என்னமோ உள்ளதே இந்த ஆப்பி ஆப்பி ஜூஸ் ஆப்பி ஆப்பி ம் ஆமா அந்த தே அ கைய நச்சுகிச்சு
அய்யோ எது கதவுலையா
இல்லை இல்ல இந்த இதுல இது டிரா மாரி ஒண்ணு இருக்கு அதுல போயி சோப்பு எல்லா இருக்கு ஷாம்பு எல்லாத்தையும் எடுத்துடுறன் அத இல்ல எடுத்துட்டு பரப்பி போட்டு கடை வைக்கிற மாரி பரப்பி போட்டுட்டு விளாடவும் மாட்டான்
ஆ
பரப்பி போட்டுட்டு போயிருவன் எந்திரிச்சு அதனால தா அந்த ட்ராவ இ கை நச்சோச்சு
பாத்து ரத்தம் எதுவும் கட் டிராம
இல்ல இல்ல
ஒரு தடவ அப்டி தா பெரியவேன் ம் ஒ அப் அப்பா பீரோ தொறக்கும்போது பய போய் பக்கத்துல நிண்டிட்ருந்தே பாத்தாம பாக்காம என்ன பண்ணிட்டாங்க பீரோ கதவ சாத்தி லாக் பண்ணிட்டாங்க
ஆ ஆ
திம்பி பாத்தா சைடுல கதவுல கைய விட்ருந்திருக்யா கை நாலு வெறலு உள்ள ள்ளருக்கு அப்டியே லாக்க போட்டுட்டு வந்துட்டாக
சச்சோ
கத்த முடியாம ப அவ்னு மூச்சே வரல அவனுக்கு கத்த முடியாம அழுது அப்பறோ என்னடானு பாத்தா கைய உள்ளாற விட்ருந்திருக்யா அப்பறோ வேகமா தொறந்து யேபா வோ நாலு வெறளு அப்டியே நஞ்சு
ஆத்தாடி
உஹு இப்ப எவ்ளோ ஃபோர்ஸா சாத்திருப்பாப்ல எப்டி வலிச்
உ ஏ ஊடால வந்தத அவுக பாக்கலையோ
அவே வந்தத பாக்கல பின்னாடியே இவே போயிருந்திருக்யா இங்க எதோ எடுக்கறது எடு கிட்டு கதவ சாத்திருக்காக அ கதவு தொறந்துரு ருக்கும்போது உள்ள விட்ருப்பாய்ம்போல கைய கதவு முன்னாடி நி இவ விட்டனால இவக பாக் கலே கதவ சாத்துனக்கப்புறந்தா இவே நின்றுக்கா சும்மா நிக்கிறானு பாத்தா உள்ள கைய வச்சு
அய்யய்யோ
நஞ்சே போச்சு கையு
நெறையா அடியு வாங்கிர்ரா அடிபுடிலா வாங்கிர்ராங்க வளர்ரகு இல்ல
யோ இவங்கே வளர்துக்குள்ள பாடா அப் படுத்திறாங்கப்பா எல்லா நாங்களும் தானே அப் அப்டி வளத்தோம் உங்கள
அப்டின் சொல்லுவாங்க ஏதாது சொன்னா ஆமா ஏதாது சொன்னா அப்டிதே சொல்
உம்மா நாங்க நாங்களு அப்படித்தானே கஷ்டப்பட் வளத்துருப்போம் எங்கள அந்த பேச்சி பேசுறியகே அப்டின்றிகே இப்டின் ரியே அப்படின் சொல்லி ச்சு
அப்படிதா சொல்றாக அதெ
அஹா
எல்லாரு அதெல்லா ஈஸியா சொல்லிருவகா
ஆமா ஈஸியா சொல்லுவங்க எல்லாரும்.
அப்ப உள்ள பிள்ளைகள்ள இப்டி சேட்டை கிடையாதுந்தா நறைய இல்ல இல்ல நறைய பேர கேளுங்கல அப்ப கூட பிள்ளைகல்லா இப்டி சேட்டையே பண்ணாதுக இப்ப உள்ள பிள்ளைகல்லா ஆ ஆ ரொம்ப
ஆமா ரொம்ப சேட்டன் சொல்லுவாங்கதா கரெட் கே வா இனி ப் இனி போக போக இன்னும் எல்லாம் பயங்கரம் ம்மா இருங்க
அதெல்லா இல்ல இன்னும் விவரமா வந்துருகா
ம் ம்
ஆஹ
இப்ப டெக்னாலஜி எல்லா அப்டி யூஸ் பண்ணுதுக அந்த ஜீன் ல உள்ளதுக அப்புறம் எப்டி வருங் பயங்கரமா வ ருங்க
மேலே
ஹாய்
நமளுக் தெரியாத கூட அதுங்களுக்கு தெரியுது நல்லா
ஆமா தெரியுது சொல்லிக் குடுக்குதுக நம்மளுக் சொல்லி் குடுக்குதுக எனக்கல்ல சிலது தெர்ல டாய் இது என்னது டா அப்டின்னா அம்மா இது இப்டிமாம் அப்டின் சொல்ட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கே
இன்னு ஒண்ணுமே எனக்கு டிஷ்ல எல்லா எனக்கு எதுமே வைக்கவே தெரியாது வென்ன வெப்பே டிஷ்ஷூலந்து டி விக்கு மாத்தறது டி வில ந்து பென் டிரைவ்க் மாத்தறது பென் டிரைவ்ல ந்து டிஷ்க்கு மாத்தறது இது மூணு எப்டி வைக்கறதுன் அவனுக் தெரியு நா வந்து பெண் ட்ரைவ் மட்டு சுவிச்சு போட்டோன பென் டிரைவ் வரு அதுனால அந்த பென் டிரைவ் மட்டு வச்சிருவே மத்ததெல்லா எனக்கு வெக் இது தெரியாது இவன்டதா கேப்பே டே இத வச்சுர்றா இத வச்சுர்றா அப்படின்னு
ஆ
அது எல்லாத்தையு புகுந்து விளாண்டு உள்ளார போய் வச் சிரு வச்சுட்டு மா இதுல இ இன்னொரு ஆப்பு ஆடாய்ருக்குமா அப்படின்னு சொல்லிடுறான் அது பாத்துட்டு ஆமா புதுசா வந்திருக்கு அப்டேட் பண்ணிருக்கேங்க அப்டினு சொல்லுவாக ஆனா என்னனு தெரியாது
அதே மாரிதா பாப்பவுமே எனக்கு ஃபோன்ல நெறைய இது தெரியாது அது ஃபோனே பாக்காது பாப்பா
உ
ஃபோனே அது அளவுடு கெடையாது ஹோம் ஒர்க் மட்டுதா பாப்பா ஆனா ஃபோன்ல எல்லாமே தெரியுது நா இது தெர்லன்னு அவ அப்பாட கேக்குறக்கு முன்னாடியே அது ஆன்சர் பண்ணிருது ஆ அதான எனக்கு தெரியல பாப் பா ஒனக்கு தெரியுது னா தெரியுமா அப்டினு சொல்லிருவா
அதா எல்லா தெரிஞ்சுக்குதுக தா பரவால்ல ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு அது அது டெக்னாலஜிலே த்த மாரி அப்டேட் ஆயிர்சுகனா
அவளதே அதா அது சொல்லி சொ ல்லி வளத்துக்கிட்டு தே இருக்கோ பாப்போ அதுங்கலுதே நம்மள வளக்குதுக போல
உஹு உ உண்ம அதுதா அதுஏதோ படோ அபியும் நாயும் நானும் அந்த படத்துல வந்து சொல்லுவாங்கல்ல அந்த கொழந்த வளரம்போதே நானு வளந்துகிட்டு இருக்கே அப்டினு சொல்லுவாங்கே
ஆ ஆ ஆ
ஆ
அந்த மாரிதே நம் மளுக்கு ஒண்ணு தெரில அதுகதே நா அதுகதே நம்மளுக்கு சொல்லி தருதுக
ஆமா
ஆ ஆ ஆ ஆ எங்கிட்டோ டெவலப் ஆயிரு சிலனா ஓகேதே இதுக
நீ எல்லா என்ன ஸ்நாக்ஸ் எல்லா குடுத்துட்டியா
தே ரெடி பண்ணணு இந்த ஒரு நிமிஷோ இருங்க எனக்கு ஒரு கால் வருது நா திரும்ப ஒங்கள கூப்பற்றே
ஆ சேரி சேரி ஓகே பய்